நா பேசறது தெளிவா கேக்குதுங்களா?
ஆ கேக்குதுங்க
சேரிங்க தோழி ஆ சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்துட்டு இப்ப ஏ ஐ வந்துட்டு நெறைய வளந்துட்டு வருது இல்லைங்களா நம்மளோட ஊடகங்களாக ட்டும் இல்ல வந்து இப்போ நம்ம வேலைக்கு போற செய்ற எடத்துலயு வந்து பாத்தீங்கனா சின்ன சின்ன வேலைகள் எல்லா வந்துட்டு மனிதர்களுக்கு பதிலா ஏ ஐ யே வந்து பண்ணிருக் கு அந்த மாரி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு குடுக்க வேண்டிய கூலியு வந்து கம்மி ஆகுது. அதே மாதிரி நம்ம ஏ ஐ எடுத்துட்டோ அப்டிங்கும் போது அது வந்து மனிதர்கள விட நல்லாவே செயல்படுது அப்டிங்கிற மாரி சொல்றாங்க இல்லைங்களா அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி?
ஆமாங்க டெக்னாலஜி வளர வளர இப்ப வந்து எல்லாமே ஸ்பீடா ஆக்கனுன்னு சொல்ட்டு இப்ப ஏ ஐ எல்லா நெறைய வந்து ஆ கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேல வாய்ப்பிலு பாத்தீங்கன்னா நெறைய எல்லாமே ஏ ஐ. இப்ப பிசினஸ்னாலு அவங்களுக்கு ஒரு ஆ இப்போ ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கால் பண்ணி பேசுறோன்னு வச் சுக்கங்களே ஆ மெசேஜ் எடுக்கலன்னா மெசேஜ் மூல வரு அந்த மாரி அது கூட ஏ ஐ தா. அப்ப நெறைய ஏ ஐ வந்து நெறைய அம் இ இன்ஜினியரிங் யூஸ் ப யூஸ் ஆகுது இப்ப வந்து ஆ ஃபார்மருக்கு விவசாயி கூட நெறைய ஏ ஐ யூஸ் பண்றாங்களாமா நெறைய வி ஷயங்கள் ஏ ஐ க்கு நெறைய யூஸ் பண்றாங்க. அப்புறோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆ ஐ டி கம்பெனில பாத்திங்கனா சாஃப்ட்வேரு டெவலப்பர் இருக்காங்கல்ல இன்ஜினியர் டா சாஃப்ட்வேர் டெவலப்பரு அது கூட புரோக்ராம் கூட ஏஐய வெச்சு அப்ப யூஸ் பண்ண போறாங்க இப்ப வந்து இனிமேலு சாஃவ்ட்டுவெர் டெவலப்ப கூட நெறைய வேலைவாய்ப்பா எழக்க போறாங்டு கூட ஒரு ஆர்க் டிக்ல நா படிச்ச ந பியூச்சர்ல வந்து அவளுக்கு வேலைவாய்ப் திரும்ப இதாயிரு டவுன் ஆயிரு ஏஐயினால நறைய வந்து மக்களுக்கு வந்து நறைய அ தீமை தீமைகள் நறைய இதாக போகுது இப்ப ஃபுல்லா ஏஐய வெச்சு எல்லாமே சீக்கிரமா எப் இப்ப வந்து மக் அ இப்ப வந்து ஒரு நூறு பேர வெச்சு வேல செய்யறாங்கன் வெச்சுக்கங்களே சாப் டு டெவலப்பில்ல ஒரு ஏஐய வெச்சு ஃபுல்லா அவங்களுக் கூட றத ஒரு இதுல கொளப்பி இது பண்ணிருவாங்களாமா அதனால அவங்களுக்கு ஒரு ஃப்ராஃபிட் கெடைக்குமாமா மனுஷர வெச்சு பண்ற விட ஏஐய வெச்சு பண்றத வந்து அவங்களுக்கு ரொம்பையும் ஃப்ராஃபிட் அதிகமாமா அதனால வந்து எல்லா இதுலியுமே இப்ப ஏஐய கொண்டு வந்துட்டு இன்ன சாஃப்ட்வேர் டெவலப்பர் அது இதுனு நறைய பேருத்துக்கு வந்து வேலை வாய்ப்புல்லா ரொம்ப கம்மியா போது இன்ன ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்குந்தா அவங்களுக்குல்லா வேல அப்டின்னு ஒரு இதுல படிச்ச
அப்டிங்களா தோழி ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாஃப்டுவெர் டவுலோர்த் ஒரு சுமய வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா வருமானம் ஈட்ரவங்களு இருக்காங்க இப்ப நீயா அதே ஐடில வந்து பாத்துகிட்டீங்கன்னா டெலிகாலிங்கு இது இருக்கு நான் டெக்னிக்களு இருக்கு அவுங்ஙளுக்கு வந்து பாத்தீங்னா வெறு பதுநஞ்சாயிரோந்தா சம்பளொ அதிக பட்சமே பதுநஞ்சாயிரோந்தா அதுக்கு மேல குடுக் வ மாட்டாங்க அது எஸ் ஐ பி எ அது இதுன் புடிச்சப்போ உங்களுக்கு ஒரு பத்ரூவா கைல கெடைக்கு ஆனா வெளிய சொல்றது மட்டு நா ஐடில வேல பாக் பத்ரம் பந்தாவா சொல்லிக்கிறாங்க ஐய்யோ மல் பக்கோ வந்து பாத்தீங்கன்னா சாப் இன்ஜினியர் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு தா வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு வந்துட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரோம் ஒரு லட் சோ சம்பளோ வரைக்கு அவுங்களுக்கு கெடைக்கு தாராளமா அப்ப வேலை வாய்ப்பு வந்து அவுங்களுக்கு பறிபோகும் போது அவுங்க எப்டி வந்து அது இது பண்ணுவாங்க தோழி
வேலை வாய்ப்பு அவுங்கள பரிவாச்சுன்னா அந்த கம்பெனிக்காரங்க வந்து அவுங்க கம்பெனிக்காரங்க அதெல்லா பொறுப்பே ஏத்துக்கிற மாட்டாங்க டக்குன் நீங்க போங்க அவ்வளதா அப்டின் சொல்லிருவாங்க நீ நியூஸ்ல்லாம் பாக்குறீங்கள எங்களை வந்து கம்பெனி வேலைய விட் டு வெலக்கிட்டாங்க நறைய பேரு ஆர்கியூமென்ல பண்ணுவாங்க ஆ இப்ப வந்து இங்க ஆள் தேவப்படு லை இவ்வளோதா ஆள் இருக்குறாங்க நாங்க வந்து கொஞ்ச ஆல் குறைப்பு எல்லாம் பண்றோ அப்டின் சொல்ட்டு கம்மி பண்ணிருவாங்க நீங்க எதோ ஒரு வேலைய பாத்துக்கோங்க எங்களுக் ங்கு கா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன் சொல்லுவாங்க அவுங்களால கண்டுக்கவே மாட்டாங்க அவுங்க எப்டியே ஆகட்டு அப்டின் விட்டுருவாங்க அவுங்கதா வேரால பிடிச்சு வேல பன்னிக்குலா அப்டி இல்லன்னா ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாரிலா போக முடியு அவ இந்த கம்பனி வந்து பொறுப்பேத்துக்கற முடியாது தே அவுங்களுக்கு
ஆமாங் தோழி நீங்க சொன்னது செரிதா ஏன்னா நறைய இது பந்து பாத்தீங்கன்னா முன்னறிவிப்பு இல்லாம வந்து வேலை விட்டு தூக்கிறாங்க அந்த மாரி சமயங்கள்ல அவுங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது அதனால அவுங்க படுச்சது ஒரு துறையா இருக்கு ஆனா வந்துட்டு அவுங்க வேலை பாக்குறது இன்னொரு துறையா இருக்கு இல்லைன்னா வந்துட்டு அவுங்க தொழில் தொடங்கி அது பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப வந்துட்டு இப்போ ஏஐ வந்து ஒரு பக்கோ வந்து வளந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்டினா எல்லா வேலையும் வந்து ஏஐனால பண்ண முடியாது சில வேலைகள் வந்து ஹியூமன்ஸ் நாளதா பண்ண முடியு மனிதர்களாலதா பண்ண முடியு அப்டின் சொல்லிட்டு சில எடங்கள்ளா வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களதா வந்து வேலைக்கு எடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நறைய வெப்சைட்டும் செரி அதெல்லா ஆன்லைன்லயே இருக்கு தோழி அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
ஆமா நெறைய வேல வந்து ஆம் மனுஷர்கள் செய்ய முடியாத வேலைய வந்த ஏஐயே பண்ணுது அப்புறோ ஏஐயே பண்ண முடியாதெல்லா மனுஷர் பண்ணித்தா ஆகணு ஒவ்வொரு விஷயமத்தல அந்த மருத்துவத்துறைகல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஏஐ யூஸ் பண்றாங்க ஆனா ஃபுல்லாவே சர்ஜரி அந்த மாரிலா வந்து ஹியூமன்தான பண்ண முடியு ஆ ஏஐயே பண்ண முடியாதுல
ஆமாங்க தோழி ரொம்ப சிரியா சொன்னீங்க அதே மாதிரி ஒரு இப்போ வந்து ஒரு படிப்பு சொல்லி தரதாகட்டும் அது வந்து ஆசிரியர்கள் தா வந்துட்டு இது பண்ண முடியும் ஏனா கொழந்தைகளோட மன நிலைமை வந்து அவுங்கனால் தா புரிஞ்சுக்க முடியு ஆ இப்போ வந்து நம்ம ஏஐ வெச்சு எல்லா டீச் பண்ணி தரோ அப்படின்னா இப்போ ஒரு கொழந்தை வந்து டவுட் கேக்குது அப்படின்னா நல்லாப் அ அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிற மாரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியோ ஒரு உணர்வுபூறமோ வந்து நம்மனால் இது பண்ண முடியாது கேக்குதுங்களா தோழி நா பேசுறது
ம் விட்டு விட்டு கேக்குது பிரேக் ஆயி
இப்ப கேக்குதுங்களா தோழி ஆ அது வந்து பாத்தீங்கன்னா ஆ ஏன்னா ஏஐ வந்து இந்த கல்வி சம்பந்தப்பட்ட இதுலியு வந்து ஓரளவுக்கு வந்து அது பங்கேற்பு இருந்தாலுமே முழுமையா வந்து அது பங்களிப்பு கொடுக்க முடியாது இல்லைங்களா
ஆமாங் தோழி ஆமாங் கரெக்ட்டு தா நீங் சொல்றது
உம்
ஏ ஆமா இப்ப டெக்னாலஜீன் பாக்கும் போது இந்த ரோபோ எல்லா பாத் தீனா உம் மனுஷர்கள் மாரியே ஆ அவுங்க மனுஷர பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லா பண்றதுக்காண்டிதா நெறியா ப்ரோக்ராம்லா பண்றாங்க உம் அதே ஒரு பக்க வந்தே கொஞ்ச ஏஐக்கு கொஞ்ச சம்பந்த இருக்குது அந்த மாரியதா அப்புறோம் உம் இப்ப எந்தேயம் மனுஷரு வந்து இப்ப இரு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல செய்யற வேலைய வந்து ஏய வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்லயே பண்ணியிருப்பாமா
உம் அது இருந்தாலு தோழி ஆனா அது வந்து பாத் த்தீங்கன்னா ஒரு அக்யூரேட்டா வந்து ஒரு சொல்யூஷன் குடுக்க மாட்டேங்குதாமா இவ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின் சொல்லிருக்குன் வெச்சுக்கோங்களே அத ஏஐ கிட்ட வந்து அ நம்ப எழுத்துப்பூர்வமா எனக்கு குடு இந்த ஆடியோல இருக்கிறத எழுத்துப்பூர்வமா குடு அப்படின் நம்ம கேட்டாலுமே நான் தமிழன் பேசுிக்கிறேன் அப்டிங்கிற அப்புறோ வந்து நம்ப நம்ப தமிழ வந்து நம்ப எப்பிடி வந்து குறிப்பிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ல வருனு இந்த இடத்துல இந்த ப் வர்னு அப்டிங்கிற போட்டு தெளிவா குடுப்போ ஆனா நம்ப ஏஐ கிட்ட குடுத்தம்ன்னா அது அப் அப்டியெல்லாம் பண்ணாது அதுக்கு என்ன கேக்குதோ ஆ மொட்டையா வந்து என்ன கேக்குதோ அத மட்டு அத வந்து நமக்கு டைப் பண்ணியோ எழுதையோ வந்து குடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது அத நம்ப அத வாங்கி அதுலயு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணு
ஆ இல்ல ஒவ்வொரு ஏஐ வந்து கரெக்டா பண்ணுதுங்க நாங்க பாத்ததுல்லா நா ஜாஸ்தீவிடிலா யூஸ் பண்ணீங்கள நெறைய எனக்கெல்லா கரெக்ட்டா குடுத்துருக்குது நெறியா விஷயங்கள் நெறியா ஹெல்ப் பண்ணிருக்குது
இல்லேங் தோழி இப்போ நானுமே வந்துட்டு இப்ப இப்ப சார்ஜ்பீட்டியா எல்லாமே வந்து பயன்படுத்தி பாத்தே இப்ப சமீபத்துல ஒரு உதாரணம் வந்து சொல்லணு அப்டின்னா என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் ஜேப்பிட்டில இது ப்ரீமியம் ஒரு வோஷன் ருக்கு அதாவது பணம் கட்டி நம்ப வந்து ஆ பயன்படுத்
ம் போர்டீபோர் அவர்ஸுநாங்க அதுல தான் பன்னிட்டு இருக்கோம் நா பன்னி நா வச்சிருக்கேன் புல்லா நா ஒர்க் ஒர்க் பற்றுதல் வந்து
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்போ நான் வந்து பான் அந்த மாதிரி பணம் கட்டி எதுமே ஆன்லைன் பணம் கட்டி பிரீமியம்வெர்ஷன் மாதிரி எடுக்க மாட்டேன் அப்ப வந்து சமீபத்துலதான் இந்த விஷயம் நடந்து நடந்தது அவர் வீட்டுல இருக்கும் போது நைட் சமயம் ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் உரையாடிட்டு இருக்கும் போது அவரு நானும் வந்து சிஸ்டம்ல ஏதோ ஒரு வேலை பாத்துட்டுந்தா இவளோனோரம் அவரும் வந்து சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த நொறுக்கு தணி ஏதோ சாப்பிட்டு போன்ல வந்து இந்த மாதிரி நான் சஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்திருக்கேன் சேர் ஜேபிக்கு அப்படனு சொல்லிட்டு பேச்சு குடுத்துட்டு இருந்த அந்த இதுல வந்து பேசி நம்ம பதில் கேக்குற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருந்தது அந்த மாதிரி ஒரு சப்கீரிசன் அப்புறம் பேசிட்டு இருந்தாரு பேசிட்டு இருந்துட்டு என்னோட என்னோட பேர் வந்து அவரு சொல்லிட்டு என்னோட மனைவியோட வந்து முதலமைச்சராாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டரு ஒரு சாதனமா ஒரு போஸ்டர் டிஜிட்டல் போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு அது வந்து என்னன்னா போஸ்டர் அனுப்பவே இல்லை ஆனா வந்துட்டு நான் அனுப்பிட்டேன் நான் அனுப்பிட்டேன்ன்னு என்னோட கணவருக்கு வந்து வளவலன் பேசிட்டுந்தான் பிடிக்காது அதனால என்னோட கணவர் என்ன சொன்னாருன்னா நீ என் பொண்டாட்டி மாதிரி வளவலன் பேசதான் சரிய தவிர போஸ்டரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கலி இருந்தாரு அது எனக்கு ரொம்ப வந்து ஒரு சிரிதா இருந்தது ஆனா வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு இதுல வந்து அவ முன்னூறு ரூபா நானூறு ரூவா முடக்கிதான் இருக்குது தேவையில்லாத வேலை நானே
இல்லங்க நிறைய ஒர்க் வந்து பண்றாங்கல்ல அவங்களுக்கு யூாங்க நம்ம சும்மா எந்த ஒர்க் பண்ணாதவளுக்கு அது வந்து வேஸ்ட் தான்ஹ்
அந்த துறையில வந்து இருந்து நம்ம வந்து ஒரு இது பண்றோம் ஒரு காசு வந்து போடுறோம் அதுல இருந்து ஆயிரம் ரூபா வருதுன்னா அது சரிங்களா இரு வந்து சரி சும்மா
பண்ணுவாங்க இ ஐடியா கேக்க அதை வச்சுருாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து முதல உ முதலமைச்சர் மாரி போட்டா கேட்டதுக்கு அந்த உங்க போடடோை அனுப்பி அப்லோட் பண்ண ப முன்னாடி அப்படி கேட்கணும் சும்மா கேட்டா அவங்க
இல்ல தோழி அது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து தொழில் பண்ணிட்டு இருக்க அவர் வந்து சரி அது ரிலேட்டா வந்து போஸ்டர் பண்ணார் ஏா அவரோட தொழிலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்தினால அப்புறம் சேரின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணாருன்னா சும்மா ஒரு இந்த மாதிரி பண்ணி கொடு அப்படிங்கும் போது பண்ணி கொடுத்துச்சு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னோட போஸ்டர் ஏதோ ஒரு பொண்ணோட போஸ்டரோ அந்த மாதிரி போட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பேரு இவங்களோட பேரு மென்ஷன் பண்ணி இவங்க வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னா அது வந்து ஜென்ரேட் பண்ணி குடுக்கல ஆனா வந்துட்டு நான் குடுத்துட்டேன் குடுத்துட்டேன் இததான் உங்ககிட்ட இருக்கு பாருங்க பாருங்கன்ன இருந்தது இவருக்கு கோபம் வந்துச்சு ரமா பேசிட்டு தான் இருக்கிறேன் நீ வெய வெயங்கிறாரு அது அப்பமா வைக்க மாட்டீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்க அது எனக்கு உங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்தது இன்னைக்கு நைட்டுங்க அது வந்து எப்படி சொல்றதுனா ஆனா என் கணவர் இப்படி வந்து ஜாலியா பேசுவாரு எனக்கு தெரியாது ஆனா அவர் அந்த ஏ கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப எனக்கு
நானே வந்து ஏ ஏட்டு வந்து நிறைய டவுட் கேட்டுன் அதுதான்ங்க நிறைய சால்வ் பண்ணுவே ஊர் சம்பந்தமான நிறைய ஒருண்டு மாதிரி ஆயிடுச்சு அப்புறோ பார்த்தீங்கன்னா இந்த இப்ப வந்து எங்க தாத்தா வந்து நா எங்க தாத்தாடு தா வளர்ந்தது அவரு வந்து என்ன பண்ணன்னா எங்க தாத்தா ரொம்ப பிடிக் கு அவரோட ஃபோட்டோ வந்து ஆ வீட்ல நெறைய இருக்கு இருக்குது அப்புறோ வந்து என்னோடய மளைகா போட்டாலு எங்க தாத்தா இருக்கிறாரு ஆனா தாத்தா கூட பக்கத்துல இந்த ஒரு ஃபோட்டா வந்து இருந்தது அது என்கிட்ட மிஷ்ஆயிடுச்சு துல அந்த மாரி ஃபோட்டோ எடுக்காலாம்ஞ்சொட் தாத்தாக்கு சேர்ல உக்காந்து நா முன்னாடி நிண்டமாரி ஒரு ஃபோட்டோ இருக்கு பாத்திங்னா அது விட் பாத்துருப் இல அந்த மாரி போட்டா வேங்கற்கானி வேற ஒரு ஃபோட்டோ மாடலா வச்சுட்டு என்னோட ஃபோட்டோ தாத்தா போட்டாவையும் ஆ ஆஃப்சைஸ் ஃபோட்டா குடுத்து பண்ணே ஆனா சூப்பரா பண்ணிட்டு இருந்தது அழகா இருந்தது
ம் பரவாயில்லைங்க தோழி ஆனா இந்த மாரி புகைப்படம் வந்து அனுப்புறது வந்து நம்ம டேட்டாவ திருடுறாங்க அப்டிங்கிற மாரி ஒரு இது போயிட்டு இருக்கு வதந்தி
அப்டி இல்லைங்க அது எப்டின்னா ரொம்ப அந்த வி ஐ பி லா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிள் என்ன சொல்றது பெரிய பெரிய அரசியல்வாதி இவங்கள வந்து வேறவங்களு கனெக்ட்ல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்கள பத் தி ஏதாவது தகவல் தெரிய தெரியிறக்காண்டி அந்த டேட்டாவ எடுக்கிறதுக்காண்டி இத கண்டுபிடிச்சு எடுப்பாங்க இப்ப நம்மளுக்கு யார் இருக்கிறா நம்ம டேட்டா திருடி அவங்க என்ன பண்ண போறாங்க நம்ம ஏதோ ஒரு மூளையில இருக்கோ எவ்ளோ கோடிக்கணங்க மக்கள் இருக்காங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு வி ஐ பி இருந்தா ஓகே பயப் ப்பலா நம்ம சாதாரண மனுஷ க்குரது நம்ம டேட்டாவ திருடி அவங்க என்ன பண்ண போறாங்க அப்டிஒன்லா இல்ல
ம் ஹும் சரி சரி தோழி அப் நீங்க இப்டின் சொல்லி உங்களோட அ இது சொல்றீங்க இல்லையா
ஆமா அதனால பயப்பட வேணா ஒரு ஃபோட்டா வந்து அது வந்து நம்மள போய் எடுத்து நம்மளோடது தா அப்டின்னு நம்மளுக் அனுப்பிருவோ அப்புறோ எவ்வளவு கொடிக்கணுக் மக்க எவ்ளோ பேர் இருக்காங்க நம்ம பேரு நம்பர் எல்லா தெரியுமா டேட்டாவ திருடுறதுக்கு அப்டிலா இல்லல்ல இதுக்கான நா ஃபேஸ்புக் இன்ஸ் இன்ஸ்டால போட்டாதா அந்த மாரி நீங்க சொல்லற மாப்பிங்பண்ணிடுப்பாங்கல்ல அந்த மாரி திருடுறக்கு வாய்பு இருக்குது இந்த ஏ ஐ நம்ம குடுத்து பண்றங் க்கல்லா வாய்ப்பில்ல
அப்பிடிங்களா சேரிங்க தோழி ஆனா இப்பவு வந்து பா த்தீங்கன்னா நெறைய பேர் புகைப்படம் பகிர்றது அதுல எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல எல்லா பண்ணிக்கிட் ருக்காங்க இல்லயா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லல்லா வந்து பாத்தீங்கன்னா புகைப்படங்கள் வந்து திருடுறதும் சரி அந்த மாரி இதெல்லா பண்ணிட்டுதா இருக்காங்க தொடர்ந்துட்டுதா இரு க்கு இல்லைங்களா?
ஆ ஆமா தொடர்ந்துட்டுதா இருக்குது அது வந்து ம் நால்லா போட்ருக்கே எனக்கு இது இதாலயு எந்த பிரச்சனையு இல்ல இப்ப வந்து நமக்கு இந்த எனிமி அந்த மாரி யாராவது வேணுமே தே தேடி அ பாத்து இது பண்றவங்கதா நம்ம அந்த அளவுக்கு எங்க சர்க்கிள் எல்லா அப்டி பண்ணது இல்ல இப்ப பெரிய பாப்புலரான இரு ப்பாங்க இன்ஸ்டால அவங்களத வேண்ணா திருடி இப்டி போடுவாங்க இந்த ஆக்டர்ஸ திருடி போடுவாங்க அந்த மாரி மாஃபிங்லா வரு அவங்களுக்கு ஏதாவது ஆ ஃபிரெண்ட்ஸ் வந்து ம் அவங்களோட எதோ வெஞ்சன் வச்சிருப்பாங்க இவங்கள ஒ இப்டி பண்ணி இப்டி போடணுன் ருப்பாங்க அந்த மாரி இருக்கவங்க அப்டி பண்ணுவாங்க. நம்ம ம் நல்லா மனசாட்சி இருக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸியா இதா இருக்குறவங்க அப்டி பண்ண மாட்டாங்க
சேரிங்க தோழி சேரிங்க தோழி குடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொருவாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங் தோழி நன்றிங்க தோழி. நன்றி.